ஆஹ் நல்லா இருக்கே தோ நீங்க நலமா இருக்கீங்களா
ஆஹ் நலன் தோழி-நலன் தோழி
என்ன தோழி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மாதா தோழி தூக்கவரல அதான் உங்ககிட்ட பேசலாமே தோணிச்சி
திடீர்ன்னு போன் பண்ணிங்கள சொல்லி என்ன விஷயமு கேட்ட
ஆஹ் சும்மாதா தோழி எனக்கு ஒரு சந்தேகம் அதனாலதான் உங்களுக்கு போன் அடிச்சேன் ஆனா அந்த சந்தேகம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு
என்ன கௌரி
அஹ் எனக்கு ஒரு சந்தேகோ அதனாலதா உங்களுக்கு கால் பண்ணே ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சந்தே கிளியர் ஆயிடுச்சு தோ ம்
ஆஹ் என்னது என்னது
ஆஹ் இது பாத்தீங்கன்னா இப்போ வத்தக் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு புடிச்ச சாப் சாப்பாடு இல்லையா அது சரி ஓகே உங்ககிட்ட கே பா பிடிச்ச சாப்பாடுனாலே நம்ம நல்லா விரும்பிதான செய்வோ சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்டின்னு உங்க கிட்ட கேக்கலாமேண்ட்டு நா கால் பண்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டே தோழி அது எப்டி சொ என்ன வேணு அவ என்ன சொன்னாங்க அப்படின்னா பஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ்சு அதாவது ஒரு எலுமிுச்சம்பழம் சைஸ் அளவு புளிி எடுத்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பூண்டு பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு வந்து நம்ம உரிச்சு வச்சுக்கணும் தோல் எல்லாமே இல்லாம உரிச்சு வச்சுக்கணு அப்புறோ பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயோ வந்து உரிச்சு வச்சுக்கணு அஹ உரிச்சு வச்சுட்டு ரெண்டுத்துமே இப்ப நம்ம தனித்தனியா வச்சுக்கணு இது என்னா நம்ம அந்த கோடைக்காலத்துல வத்தல் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா மாங்கா வத் சுண்டைக்காய் வத்தல் இந்த மாதிரியான வத்தல் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் இல்லையா அந்த வத்தல் எல்லா ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து நம்ம முன்னாடியே அதை நல்லா கழுவிட்டு வெநீர் ஊத்தி ஊற வச்சிடணும் மாங்காய் வத்தலா இருக்கட்டும் சுண்டைக்க வத்தலா இருக்கட்டும் மணத்து தக்காளி வத்தல் இதெல்லா வந்து நாங்க இந்த கோடை காலத்துல போட்டு வச்சிருவோ எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னடியே நல்லா கழுவிட்டு தனித்தனியா ஊற வச்சுக்கணு ஆ வெந்நீர்ல ஊத்தி ஊற வச்சுக்கணும் இதுக்கு அந்த புளி கரைச் வந்து உடனே அதில் பாத்தீங்கன்னா மிளகா தூள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் அதை வந்து நம்ம கலந்து வச்சுக்கணும் அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போடணும் நம்ம தேவையான அளவு அதில் வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடாய நல்லா சூடு பண்ணி அதுல வந்து நல்ல தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தாளிப்பு பாாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வடகம் வச்சுிருப்போம் இல்லையா அந்த வடகம் போட்டுக்கலாம் அந்த வடகம் இல்லை அப்படின்னா கடு வெந்தயம் இருக்கு இல்லையா நாலெ நாலு வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமா அதுல கடுகு போட்டுக்கலாம் கடுகு தேவைன்னா போட்டுக்கலா இல்லனா இல்ல அப்ற பாத்தீங்கன்னா கருவேப்பில போடணு இல்ல கருவேப்புல போட்டதுக்கு அப்புறமா பஸ்ட் நம்ம வந்து இந்த வெங்காயத்த அதுல போடணு ஆ நம்ம உரு
அதாவது சொல்லி வந்து மனத்துதக்காளி வடகமா இருக்கட்டும் அல்லது அது சுண்டகவத்தல இருக்கட்டும் அது வந்து நீங்க கழுவிட்டு ஊற வச்சிருவீங்களா
ஆமா தோழ அது வந்து நம்ம டேரெக்ட்டாவே கொழம்புல சேர்தோமனா வேகத்துக்கு டைம் எடுக்கும்
இது தெரியதா அதை வந்து எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெயல போட்டு நீங்க வரு எடுக்க மாட்டீங்களா
நாங்க வந்து வறுத்து எடுக்கிறது இல்ல தோடு எனக்கு தெரிஞ்சளவு நாங்க வருத்தது கிடையாது நான் பாத்தீங்கன்னா எந்த வத்தலா இருந்தாலுமே அத நல்லா கழுவிட்டு வெண்ணிருல கொஞ்ச நேரம் ஊர வச்சிருவேன் ஊற வச்சுட்டு நம்ம தாளிப்பு சேர்ப்போம் இல்லையா அப்போ பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் எடுத்தவொனே வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு வத்தலா போடணும் அதுல பா்த்தீங்கன்னா நாங்க மாங்கா வத்தல் மட்டும் அந்தவதக் வக்கறதுக்கு போட மாட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மணத்த தக்காளி வத்தல் போடணும் அதுக்கப்புறம் பா்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் வத்தல் போடணும் அந்த எண்ணெயிலே நல்லா பா்த்தீங்கன்னா வதக்கணும் வதக்கி அது நல்லா பு ரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பு எடுத்து இதுல சேர்க்கணும் அந்த வானல்ல சேர்க்கணும் சேத்ததுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்கணும் சேத்த உடனே நம்ம மூடி வச்சிரணும் ஒரு நல்ல மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்கணும் அந்த ஸ்டேஜ்ல பத் பா்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வெல்லத்த ஆட் பண்ணணும் வெல்லம் இருக்கு இல்லையா அச்சு வெல்லம் அத வந்து நம்ம சேர்த்துக்கணும் நம்ம சுவைக்கு அதுதான் வந்து அந்த குழம்புல சுவையே அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்க்கணும்
அள்ளி போடணுமா
ஒரு இன்ச்சு தான் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நான் வந்து இதுல பொடி ஒண்ணு ஆட் பண்ணுவேன் அது என்ன பொடி அப்படின்னா அந்த வர மல்லி இருக்கு இல்லையா அந்த வரமலியே நல்லா வருத்து ஒரு ரெண்டுஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியா வச்சுப்பேன் எண்ணெயிலே விடக்கூடாது சும்மா வெறும் சட்டில தான் போட்டு வறுக்கணும் நல்லா கடாய ஹீட் பண்ணிட்டு வெறும் சட்டியில அந்த மல்லிய போட்டு நல்லா வறுத்துட்டு அது தனியா வச்சிடணும் அப் அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் இருக்கு இல்லையா வர மிளகாய் அத பாத்தீங்கன்னா சும்மா ரெண்டே ரெண்டு வாச வாசத்துக்கு காஞ்சி மிளகான்னு சொல்லுவோம் எங்க ஊர் சைடு எல்லாம் வாசத்துக்கு மட்டும் அத காம்ப நீக்கிட்டு வருறுத்துட்டு அதையும் நம்ம தனியா வச்சிடணும் அப்புறம் பார்த் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கடலை பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனிய வதக்கிட்டு வெச்சிடணும் வச்சுட்டு ஆர்னத்துக்குப்புறமா அது நல்ல பொடியா வந்து நம்ம அரை ச்சக்கணும் அரைச்சிட்டு அதையும் தனியா வச்சுக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சு அதையும் தனியா வச்சுக்கணும் இப்ப குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காவா அதுல ஊத்தணும் இந்த தேங்காய் பேஸ்டா அதுல ஊத்தணும் அதுக்கப்புறம் பா்த்தீங்கன்னா அதுவும் நல்லா கொதிச்சு வரும்
இல்ல வத்தக்கழம்பலே வந்து நீங்க எங்க சேர்த்தீங்களா ம்ம்
சேப்போம் கம்மியா சேர்க்கணும் ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்க்கணும்
அப்படிங்களா நான் இதுவரையும் எப்பயும் கேள்விப்பட்டதில்லை
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அரை பிரிச்சு வச்சிருக்க பொடி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பொடியை வந்து அந்த குழம்ப இறக்கிட்டு அது மேல வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் தூவி விடணும் இறக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதுல மேல வந்து நல்லெண்ண ஊத்தணும்
சரிங்க சரி சரிங்க சரி அதுதான் என்னன்னா நான் வந்து வத்த குழம்பு செய்யறது வந்து பா்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மெத்தேட்லதான் நானும் செய்யணும் பாத்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துப்பேன் ஏன்னா மேற்கொண்டு எப்படி வந்து வத்த குழம்புக்கு அதிகமா எடுத்துப்போம் இல்லைங்களா ஆஹ் இதுலாம் பாத்தீங்கன்னாக்கா அவ வத்த குழம்புக்கு நான் வந்து இந்த மா அத பத்தல்ல கத்திரி வத்தல் இந்த மாதிரி வத்தைகள் அதிகம் அத அதிகமா எடுத்துக்க மாண்டேன் சுண்டைக்காய் வத்தல் நான் நிறைய எத்துப்பேன் சுண்டைக்காய் வந்து பொதவிநாயந்து உணவுகலாம் அதிகமாக எடுத்து சுண்டைக்காய் வத்தல் எடுத்தப்ப அது மாரி நம்ம மனத்தாக்காளி வத்தையும் எடுத்துப்பேன் இது ரெண்டையுமே நல்லா நான் கா இது ரெண்ட நான் இது வரைக்கும் கழுவுனது இல்ல நம்மதானே நம்ம ரெடி பண்றோம் ஒன்னும் பூச்சி இருக்காத ஒரு நம்பிக்கையில அல்லது எப்போதுமே இதல்லா பிரட்ஜ்ல தான் வச்சிருப்போம் ஃப்ரிட்ஜ்ஜில கீழ தான் இருக்கும் சுண்டைக்கா வத்தல் எல்லாமே ஆன எடுத்து அப்டி எண்ணெயில் அது மட்டும் நல்லா பொரிச்சுட்டு அதோட வெங்காயம் பூண்டு அதிக நல்ல புரிச்சி கு மெளகா தூள் போட்ருப்பேன் ஆனா எ கடவ நான் என்ன நறையா சேத்துப்பேன் மிளகாய் தூல் போட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி மல்லி இதெல்லாம்துல்லாம் ம் மல்லி இது இதெல்லாம் கொஞ்சம் வருத்துட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துப்பேன் வெந்தயம் இது இதெல்லாம் நல்லா ஒரு வாவு அதாவது வாசன வர அளவுக்கு லேசா வறுத்துட்டு சேர்த்துப்பேன் ஆனா நான் தேங்காவளாம் நான் இது வரைக்கும் சேர்த்ததே இல்ல தோழி சரி
தேங்காய் நீங்க சேர்த்து பாருங்க தோழி நல்லா இருக்கும் நாங்க பாத்தீங்ன்னா எல்லா கொழம்புக்குமே வந்து தேன்ங் பஸ்
எங்க எங்க வீட்டுல வந்து தேங்காய் வந்து சாம்பாருக்கு தேங்காய் கொஞ்சம் சோம்பு அரைச்சி ஊத்துவேன் ஆஹ் சிக்கனுக்கும் தேங்காய் இருக் மட்டனுக்கும் தேங்கா இருக்கும் அது மாரி இந்த கீரை கூட்டலாம் வைக்கிறோம் இல்லையா கீரை குட்டுக்கும் நான் தேங்க சேம்ப அரைச்சு கொடுத்துவேன் அஹ முழங்கு முருங்க கீரை ஏற்பட்டும் தண்டு கிறையா இருக்கட்டும் சாம்பலா இருக்கட்டும் அதுக்கு வந்து நான் தேங்கா அரச்சி ஊத்துவேன் அது மாரி புலிகொளம்புக்கு நாங்க தேங்கா சேத்துப்போம் புளிக்கொழம்பு வக்கிரனியா அதுக்கு நான தேங்காய அரைச்சு ஊத்திப்பேண் ஆனா வத் இதுக்கு நமக்கு நேத்து தேங்காய் ஊத்துனதுல்ல தோழி கொஞ்சமா நான் நீங்க சொல்ற மாரி வீட்ல அச்சு வெல்லம் இருக்குள்ளாய இத கொஞ்சம் சேர்த்து ருப்பேன்
இப்ப தேங்காய் பாத்தீங்கன்னா நம்ம வெறுமனே தேங்கா மட்டும் சேர்க்க கூடாது எல்லா குழம்புக்குமே அதோட சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்க எந்த குழம்புக்கு ஊத்துறதா இருந்தாலுமே சரி அது சாம்பாரா இருக்கட்டும் புளி குழம்பா இருக்கட்டும் சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜை தவிர நம்ம என்ன வெஜ் சாப்பாடு செஞ்சாலுமே அதுலா ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சுண்டு ஜீரகம் அதையும் சேர்த்து வச்சு அரைச்சி ஊத்தீனீங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும் வாசமாவும் இருக்கும் தோழி நீங்க அத வேணுணா ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா சொல்லு கண்டிப்பா சொல்லு
ஆனா இந்த செய்முறையே பாத்தீங்கன்னா சொல்லுங்க தோழி
கருவேப்பிள்ளையுமே நான் நிறைய சேர்த்துப்பே அதனால இதெல்லாம் வந்து வத்த குழம்புக்கு நல்லாவே இருக்கணும்னா ஒரு சுவை வந்து நல்லா இருக்கும் இல்லங்களா
ஆனா ந நான்வெஜ்னா பாத் பாதீங்கன்னா நா அதிகமா கருவேப்பில எல்லா சேர்க்க மாட்டேன் தோழி நான்வெஜில ஏனா அந்த ஸ்மெல்லுக்கும் கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொலிட்டு மீன் குழம்பா இருக்கட்டும் எந்த குழம்பா இருக்கட்டும் நான் நான் அசைவ உணவு செய்யு போது நா கருவேப்பில மட்டும் சேர்க்க மாட்டேன் அதிகமா பாத்தீங்கன்னா அசைவ உணவா இருந்ததுன்னா தேங்காய் பெருஞ்சீரகம் இது மட்டும்
ஆமா அதன இஇ நீ உண்மையா இத சொன்ன இந்த செய்முறைய வந்து கண்டிப்பா நா வந்து பயன்படுத்தி பாக்குரே தோழி என்னன்னா இது வரைக்கும் வத்த குழம்பு வந்து ஆமா வத்தக்கொழம்பு இந்த மாரி ஒரு செய்முறையில நா அதிகமா செஞ்சி பாத் தெரியல சோ ந
ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு தோழி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க நன்றி இப்
ஓகே நன்றி தோழி